ஆ
ஹலோ
ஹாய்ங்கோ நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா நீ இன்ன பண்ணீட்ருக்கே
நான் சும்மாதா நீங்க என்ன பண்ணீட்டு இருக்கீங்கோ
நான் மாதுளம்பழம் சாப்ட்டுட்ருக்கே
ஓ ஃப்ரூட்ஸ்சு ரெகுலரா சாப்புற பழக்கோ உண்டா
ஃப்ரூட்ஸ் சாப்டுவே இது ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரூட்டு எங்க வீட்லயே வுட்டுச்சு
ஓ அப்போ ஸ்பெஷல் தா நீங்க செடி இதெல்லா வளக்குறீங்களா
ஏ ஆமாப் ப்பா அதுலலா பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு செடி நெறயா இருக்கு எங்க வீட்ல ம் மாதுளம் ம் மாடி தோட்டம் இப்போ உங்க வீட்ல மேல மாடி இருக் கா
இருக்கு அப்டிதா நா ரோஸ் எல்லா ரொம்ப ஆசப்பட்டு பாட்ஸு எல்லாமே வாங்கி மண்ணு தனியா வாங்கிட்டு வந்து ரோஸ் எல்லா என்னென்ன செடி வருதா அது மொத்தமா வாங்கிட்டு வந்து எல்லா ஆசாசையா போட்டே போட்டுட்டு ஒரு மூணு நா ஊருக் கு போயிட்டு வந்தா அதுக்குள்ள எல்லா காஞ்சி தண்ணி ஊத்த யாருமே இல்லாம மொத்தமா வேஸ்டா போயிடுச்சு அது அதுல இருந்து இன்னொன்னு தண்ணி வேற மேல டேப் இல்ல நம்ம கீழ இருந்து எடுத்துட்டு போய் மேல ஊத் துறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதனாலேயே அது அப்டியே இங்க சரி இங்க வைக்கலா பின் சைடு கொஞ்ச எட இருக்கு அங்க வைக்கலாம்ட்டு அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சே கொரங்கு வந்து எல்லாமே பிச்சு நாஸ்தி பண்ணிடுச்சு அதுலருந்து செடி வைக்கணும்ன்ற ஒரு ஆசையே போயாச்சு
சூப்பரா இருந்துச்சுப்பா எனக்கு இந்த இன்னைக்கு இன்னைக்குதா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் கட் பண்ணி சாப்புறே ப்பா பயங்கரமா இருந்துச்சு செம டேஸ்ட்டா இருக்கு நல்லா ரெட்டு கலரு நல்ல ரெட்டிஷ்ஸ மாறிட்ருக்கு ஒன் இயர் ஆச்சுப்பா எனக் கால்ரெடி ஒரு காயில விட்டுட்டு இருந்துச்சு பிஞ்சு மாரி விட்டுட்டு அ பெருசாலா ஆவல பஸ் பெரிசால ஆவல இப்ப வந்து இப்ப மழைக்கு நல்ல மழைக்கு சீக்கிர கட கடனு வளருது ஆ ஃப்ரூட்டோட இது தரமே வந்து நல்லா அழகா சேஞ்ச் ஆயிருக்கு சூப்பரா இருக்கு
என்னென்ன செடி வெச்சிருக்கிங் நெறைய வெச்சிருக்கீங்ளா இது ஒன்
ஆ நெறைய வெச்சிருக்கம்பா என்னென்ன செடி தெரியிமா மாதுளம் பழோ மட் டு பழோ மட்டு ஒரு ஆறு வக வெச்சிருக்கோ மாதுளம் பப்பாளி சீத்தா கொய்யா மாமரோ நெல்லிக்கனி
டே ம்
ஆ நல்ல என் நெல்லிக்கனி ஆ என்னதது ம் இது வெச்சிருக்கோ முருங்க மரோ வாழ மரோ பனானாவு வருது போன் டைம் பனானா விட்ருச்சு கட் பண்ணீடோ அந்த மரத்த கட்
இப்ப எல்லாமே இதுலிருந்து வந்துருச்சா இல்ல எதாச்சு இன்னு பெண்டிங்ல இருக்கா வராம
இல்ல எல்லாமே சாப்ட்டுட்டோ மாம்பழோ வந்து அல்டிமேட் டேஸ்ட் எல்லாமே டேஸ்ட் ப்ப எங்க வீட்ல இதுதா கம்மி இல்லல் பாத்து பாத்து நாட்டுக்காயா பாத்து வாயிண்டு வந்து வச்சத்தா பரவால்ல எல்லாமே பழோ விட்டுருச்சு எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சீரிஸா நல்லாருக்கு
நீங்கோ இப்ப எப்டி கொஞ்ச வில்லேஜ் சைடா இருக்கீங்ளா எப்டி
வில்லேஜ் சைடு தா சிட்டில கொஞ்ச டவுன் தா அ அப்ப வந் து அந்த எடத்துல வந்து வீடு இருந்துச்சு எங்கள்து இப்ப அந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடுனால்ல இடிச்சட்டாரு எங்க வீட்டுக்காரு இட்ச்சிட்டு கிட்டத்த ட்ட ஒரு ரெண்டு வீடு கட்டலா ரெண்டு மன அது கொஞ்ச பெரிய ஸ்பேஸு தா இப்ப வந்து அத போட்டுட்டோ நாங்க அத ம் அப்ப போட்டதுனால இப்ப நல்ல பெனிஃபிட் நிஜமாவே எனக்கு அத வீடு கட்டுற எண்ணமே போயிடுச்சி செடிங்களே வளத்தர்லா இதுவே நல்லா மெ ய்ன்டன் பண்ணி லாஸ்ட் வரை இப் இருக்க போது கொஞ்ச எடந்தா போது பெரிய எடல்லா நம்மளுக்கு வேண்டா கொஞ்ச எடமே இருந்த போதுன்ட்டு அழ்ச்சிட்டே நல்லா இருக்கு பழோ
நல்லா சூப்பர்ப்பா எங்களுக்கெல்லா அடுத்தவாட் டி பார்சல் பண்ணி விட்ருனு நெறைய
கண்டிப்பா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க டைரெக்ட்டாவே பிச்சு தரே
ஆமா எ ஃப்ரெண்ட்டு ஒருத்தரு இருக்காங்கோ அவுங்கள வேணா கூட்டிட்டு ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வரே இருங் அவுங்க ஏனா ஆர்வமா கேட்டுட்
ம் கண்டிப்பா கண்டிப்பா அப்டிங்ளா
ஆமா அவுங்க ரொம்போ நல்ல ஃப்ரெண்டு வேற அதனால அவுங்கள கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இன்டிடியுஸ் பண்ணி உட்றே நீங்க நாள் ஃபுல்லா பேசினா பேசிட்டே இருப்பீங்கோ அவுங்ககிட்ட ஆமா இப்ப கூட கொஞ்ச ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் கட் பண்ண மனசே இல்லாம எங்கிட்ட தா பேசிட்டுயிருந்தாங்கோ வக்கீனுமா வக்கீனுமான்ட்டுனு கஷ்டப்பட்டு ஃபோன வச்சிட்டு போனாங்கோ அவுங்க நெறையா நல்ல விஷ்யோ எல்லா கத்து குடுப்பாங்க வேற அதனால நீங்கோ கண்டிப்பா உங்ககிட்ட பிரெண்ட்ஷிப் வெச்சுக்கணு நா ஆசப்பட்றே நெறைய சோஷியல் சர்வீஸ் எல்லா செய்வாங்க அதனால உங்ளியு ஆட் பண்ணிப்பாங்க அவுங்கோ
கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாரி ஃப்ரெண்ட் எல்லா நம்ம மிஸ் ஸே பண்ண மாட்டனே எனக் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்குறா அவக் கூட அப்டிதா நீங்க சொல்ற மாரியே தா அவளு நெறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுவா நல்லா பேசுவா ஜாலியா வச்சிப்பா நல்லா சமைப்பா பாருங்க சூப்பரா சமைப்பா செம்ம டேஸ்டா சமைப்பா ம் தம் பிரியாணி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ரசம் அல் டிமேட்டா செய்வா செம்ம டேஸ்ட்டு ரசோ கேட்ருக்கே கேட்ருக்கே அவ கிட்ட கேட்டே செஞ்சிர் ப நானு ஹலோ
அடுத்த வாட்டி அவுங்ககிட்ட ரெசிபி கேட்டு வெய்ங்கோ
கண்டிப்பா ரச சூப்பரா செய்வாங்கப்பா அ ரச வந்து பொடி அவளே ரெடி பண்ணுவா வீட்ல அப்டியே வா தனிய இருக்கு அவ ரசமே வீட்டுக்குள்ள நொழஞ்சாவே ரசோ அவ்ளோ டேஸ்டா இருக்கு அவங்கள்து
ம் நீங்க எப்டி சுமாரா சமைக்கிறதுல
நாளா ரொம்ப எல்லா எக்ஸ்பட் இல்லப்பா பிரியாணி இப்பத்திக்கு பிரியாணி கத்துட்ருக்கே ஓரளவு செய்யற அ பிரியாணி ஆ அதாவது நம்ம ஒரு நேரத்த சொதப்பிடுவோ இல்லீங்ளா எப்டி பண்ணிடுவோ எதுனா ஒரு ப்ராப்ளம் பண்ண அதுல்லாய் ஆஹா அதுதா எல்லாமே பர்ஃபெக்டா எப்டி வர்றதுன்றளவுக் கத்துனுக்ற ம் அதுவு எ ஃப்ரெண்டு தா காரண் நல்லா சொல்லி தருவா அது கூட சொல்லி தருவா ம் ம்
பிரியாணி ட்ரை பண்ணி
மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி அ வெஜ் பிரியாணி
இல்லப்பா ஹைதராபாத் பிரியாணி
ஏ எனக்கு அதெல்லா புடி ஏ தெரியாதுப்பா எனக்கு ஹைதராபாத் பிரியாணியே தெரியாது ஆமா இப்பதக்கி எனக்கு இப்பதக்கி இ தம் ஒரே மெத்தேட்லேயே அழகா செஞ்சிருவே ஆ
ம் நாங்களு கொஞ்ச அப்டியே மாத்தி அதா எங்க சைடு கொஞ்ச வேற மாரி செய்வாங்கோ ஆ இது தொன்னை பிரியாணின் சொல்வாங்கோ அது வந்து எப்டினாக்கா இந்த புதினா ஆமா
ஆ ஆ ஆ ஆ
புதினா கொத்தமல்லி பச்ச மொளகா இதெல்லா அரச்சி போட்டு செய்வோ நங்க
அதா நாங்க அப்டியே போட்ருவோ நீங்க அரச்சி போடுவீங்க அவ்ளோதா வித்யாசோ
இல்ல அது தா இது இப்ப கொஞ்ச பச்ச கலர்ல வரு அதுக்கு எ ஃபிரெண்டு கிண்டல் பண்ணினே இருப்பாங்க உங்க வீட்டுக்கெல்லா வந்தா பச்ச கலர் பிரியாணி சொல்ற நா வரவே மாட்டே அவ என்ன
கலர்னாவே இந்த கலர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லோட வருவாங்க
இல்ல இல்ல அது கூட சூப்பரா இருக்கு பா நீங்க சாப்ட்டு பாத்தா கிரீனா ரொம்ப கிரீனாவு இரு காது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அது ஒரு மி சேட்டா ஒரு ரெட்டு கிரீனு இல்லாம ஒரு நடுவுல ஒரு கலருன்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க சாப்ட ஆரம்பிச்டா அது கூட அது ஒரு ஏனா இதுவே செஞ்சி ஒரு சில டைம் போர் ஆகுல்ல நம்புளுக்கு ஒரு வித்யாசமா இது இது சாப்ட்டா இது நல்லாருக்கு
சேர் சே இது சீரக சம்பா செய்வீங்ளா மோஸ்ட்லி இது செய்வீங்ளா
சீரக சம்பா தா நற்யா
ம் ம் இல்ல அதுல தா டேஸ்ட்டு நல்லா வரு ம் ம் எனக்கு மோஸ்ட்லி அந்த இது புடிக்காது என்னாதது பாஸ்மதி ரைஸ் புடிக்காது அது நல்லாவே இருக்காது எனக்கு அந்த ரைஸ்ல வந்து சைஸு புடிக்காது எனக்கு அதுல எனக்கு புடிக்காது அந்த ரைஸே புடிக்காதுன் வச்சுக்கங்களே சாப்டேம்
சிலருக்கு ஆமா நெறய பேருக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் புடிக்காதுன்றாங்க சீரக சம்பால தா டேஸ்ட்டு நல்லாருக்கு
சம்ம புல்லெட்டு கூட ஓகேப்பா இப்ப டிசென்டா அதெல்லா செய்றாங்கள அது கூட ஓகேதா ம்
சீரா ரைஸ்ஸுன்றாங்கோ சில பேரு எல்லா நறைய யூஸ் பண்றாங்கோ அதது ரைஸ்ஸுன்டு இப்ப மதிய என்னபா சாப்டீங்கோ
மதியான சாதம் நேத்து பிரியாணி செஞ்சே இன்னக்கி வந்து சாதம் சாம்பார் ரசம் வெண்டக்கா பொரியல் இன்னு முட்ட கொஞ்சொ அவுச்சு வச்ட்டே
பரவால்ல இவ்ளோ ஐட்டம் செய்வீங்ளா மா
ஆமா எப்டியோ நைட்டு சாம்பார் மீ ரசோ அப்டி இப்டி போச்சுன்னா நைட்டு கொஞ்சொ சா சா சாம்பார் மீந்துச்சுன்னா தோச இட்லின் அப்டியே ஓடிடு நைட்ல கம்பல்சரி டிஃபன் தா ரைஸ்ஸு எடுக்க மாட்டே இல்ல தோச இல்லனா இட்லி ஆமா தோச இல்லன் ஆமா கம்பல்சரி மூனு வேலமே ரைஸ்ல எடுக்க மாட்டே மூனு வேலல்லா ரைஸ் எடுக்க மாட்டே காலேல இட்லி இல்ல தோச சம்திங் எதனா செஞ்சேனா நா மதியானத்துல ஒரு வேள மட்டுந்தா நறைய காய் சாப்
நாலா என்ன பண்ணுவே தெரிமா ரைஸ் எல்லா மீந்தா எங்க வீட்டுக்கார்க்கு போட்டுவிட்ருவே நாங்கல்லா டிஃபன் நைட்டம்மா அது ஆமா நல்ல ஹஸ்பண்ட்டெல்லா இல்ல சப்பாத்தி வேணே வேணு அவ்ருக்கு அந்த சப்பாத்திக்கி சாப்டுட்டு அதுக்கப்றமா அவ்ருக்கு ஃபுல் ஃபில் ஆவாது அது பத்தாது அப்டின்றதுக்கா ரைஸ் கொஞ்சோ சாப்டுவாரு அதனால மதிய மீத ரைஸ் ஸெல்லா அவருக்குன்ட்டு ஒரு டிசைட் பண்ட்டு எத்து வச்சுட்டு அப்டி இல்லன்னா எங் வீட்ல டா இது இருக்கு டாமி டாக்கு பெட்டு வளக்குறோ அந்த ஆ நாய்க்கு போட்டு வுட்டுவே அதுனால இப்டியே எல்லாமே ஓடிரு ரைஸ் வந்து மீந்தா மீறாது எப்பிடிமே வேஸ்ட் ஆவாது அதனால நைட்டு மே சிமம் டிஃபன் ஐட்டம் போய்டுவோ சப்பாத்தி கம்பல்சரி செஞ்சே ஆவ்னுங்கோ அவுருக்கு ரொம்ப புடிக்கு சப் பாத்தீங்ன்னா தெனமு
மாமா வா
ஆனால ம் நீ எவ்ளோ ஒர்க் பிஸிலந்தாலுமே சப்பாத்தி செஞ்சு வச்சுர்னு அவ்ருக்கு
சூப்பர் சூப்பர் சக்க சப்பாத்திக்கு என்ன சைட்டிஷ்ஷு
அதுதா தலவலியே அதது செஞ்சுனே இருக்கணு நெனச்சா நான்வெஜ்ஜு சி க்கனு மட்டனு எதாச்சு எட்த்துன்னு வருவாரு இல்ல முட்ட கொழம்பு அதுக்கான கிரேவி எதாச்சி ரெடி பண்ணிர்னுஅதுதா தலவலியே
ம் ஆமா சப்பாத்தி செய்றது கூட பெரிய விஷ்யோ இல்ல டக்குன்னு பெசஞ்சு கூட செஞ்சுக்லா ஆனா அது சைடிஷுன்ற பேர்ல செய்யற்தா ரொம்பா கஷ்டம்பா
அதுதா சில டைமூஸ் சண்டையே வரும் செட்டே ஆ இவருக்கு எனுக்கு இது நான் செய்யுமாட்டேனு அவரு இல்ல எதா ச்சு ஒன் செய்யி அப்டின்டுனு ரொம்பா முடியாதப்போ ஹோட்டல வாங்கி குட்த்துருவ நா சப்பாத்தி ஆமா பக்கமே இருக்குறதுனால என்னால செய்ய முடியாது வாங் கிகோ அப்டின்டுனு நாங்கலா அப்ப தோச ஊதி சாப் ட்ரு ஜாலியா எங்களுக்கு அன்னைகுலா ஒரே ஜாலிதா தோச ஊத்ற அன்னைக் ஏனா அது ஈ
சப்பாத்தில இருந்தே விடுவு காலோ
சுறு ஆமா உண்மேல இன்னிக்கி சப்பாத்தினீட்டா அவுளோ சந்தோஷோ அதுவே போது என்க்கு இது அவ்ளோ ஃபஸ்ட்டு போய் சப்பாத்தி மாவலா ரெடி பண்ணுங்கோ சப்டி செய்யலான்ட்டுனு வந்து கேக்குறே என செய்ட்டூணு ரெக் குலரா சப்பாத்தி கேக்குற பூரி மாத்திட்டாரு டக்குனு பூரி செஞ்சிறா ஐயயோ பூரியல்லா என்னால இப்ப எண்ணியல்லா இல்ல என்னால செய்ய முடியாது நா சப்பாத்தின் மைண் செட் ஆய்ட்ட
ஆ
முடிஞ்சா சப்பாத்திஸ் அல சாப்டு இல்லனா தோச ஊத்துற அப்டின் ன அதுக்கு இல்ல இல்ல நீ தோசநேதா பண்ணுண தோஸ்சாப்பு எட்த்து பிரிஜுல போட்டு வேணுனே தோஸ் த ஊத்தி குட்த்தே
அ அ சம ஃபண்ணியா போதுப்பா ப்ப சரிப்பா தேங்க்யூ சோமச் நெக்ஸ்ட்டு கால்ல பாக்லாமா அ ஓகேப்பா ஆ அ பாய் பாய் அ நன்றி
இது மேம்